உம்
நீ என்ன பண்றே இப்பதா வேலையல இருந்து வந்தியா நானு இப்பதா வந்தே
உஹம் இன்னைக்கு எனக்கு காலையில டி அதுனால நா இப்ப சும்மா படுக்கலாம்னு படுத்துட்டே
இப்ப தான்டி வந்துருக்கே வேலைக்கு போனு நைட் சிஃப்ட் போட்டாண்டி இன்னைக்கு
உம் உம் செரி செரி
ஃபாஸ்வேடு என்னன்னு கேக்குறதுக்குதா கால் பண்ணே
உம் ஏ வெளியூர் போறியா
இல்ல இல்ல டி பாஸ்வேர்டு கேக்குறதுக் கால் பண்ண
என்ன பண்றக்கு
ஃபாஸ்வர்டு டி
ஆஹ் ஹா செரி செரி
அந்த சிம் கார்ட் அன்னைக்கு உக்கிட்ட குடுத்துருந்தேன்ல
ம் ம்
அதுக்காக தாண்டி கால் பண்ண
செரி செரி நா உனக்கு அனுப்பிச்சுட்றே
அதா நாலஞ்சு நாளா போனு பண்ல பேசலியா இங்க வேற வேல பிரஷர் வேற அதனால தா
கியா
என்ன பண்றது ம் வேல அது எதுனே போகுது நைட் ஷிப்ட் வேற போட்டுட்டுறாங்க காலையில ஃபுல்லா தூங்க வேண்டியதா இருக்கு உடம்பு
முடிஞ்ச அளவுக்கு மாத்திருடி நானும் ஃபர்ஸ்ட் காலைல நைட்டுன் போய் போய் உடம்பே சரி இல்லாம ஒரு மாரி ஆயிடுச்சு இப்பதா கொஞ்ச நிம்மதியா இருக்குது ம்
ஜாப்
இல்ல இல்ல எங்க இதுலயு ஓபணிங் இருக்கு வந்தா நா சொல்ற உனக்கு ஏத்த மாரி வந்தா
அதுதா அதுதா அந்த எஸ் இ ஓ பி டு பி எல்லா சேல்ஸ் எல்லா உள்ள படிச்சுட்டு எல்லாமே தெரிஞ்சுகிட்டு எதோ ஒன்னு அட்டென் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைச்சுரும்டி அதெல்லா வந்து பகல் இதாதான் இருக்கு போய்க்லா சம்பள கம்மியா இருந்தாலு பிரச்சன இல்ல ஏனா வீட்ல அப்பா அம்மா வந்து கேக்குறதெல்லா இல்ல ஆ
ம் ம்
அதனாலதா வந்து சிம் கார்ட் பாஸ்வேர்டையும் கேட்கலாம் இது பண்ணலானு பண்ண நீ அடத்தீர் அப்புறமேலு நீ அப்றமேலு அனுப்ச்சுற்று
றன் சாப்ட்டியா
ஆ சாப்ட்டுட்டு தாண்டி வந்த நீ சாப்ட்டியா
ஓ நா படுத்துட்டேன்டி
இப்ப அது கருநாக்குல தான்டி நா வேலைக்கு வந்திருக்கே எனெலமைய பாரு
அதுதா எப்டி படுத் படுத் தூங்குவ உனக்கு வந்த நெலமையப்பாரு
அதுதா
ம் ம் பன்னெண்டு மணி இல்லாம எந்திரிக்க மாட்ட
வர காலேஜ் எத்திருக்காங்க
ம்
அதையு பாத்துக்குணு எல்லாமே
கஷ்டம் தாண்டி கொஞ்சோ ம் உங்க அக்காக்கு கல்யாண ஆயிட்ச்சா
அக்கா கல்யாண ஆயிச்சு டீ
சேரி சேரி
அவ போயிட்டா நீ அவளப்போய் எங்கடி கே இது பண்ணிட்டுருக்குது போனோன்டி போன வாரொ போனோ சாப்புட்றக்கு கூப்டுருந்தாங்க போய் சாப்டுட்டு எல்லா இது பண்ணிட்டு வந்தோ
உம் அவரு பரவாயில்லியா உங்க அக்கா வீட்டுக்காரு
அதெல்லா பரவால்லடி நல்லா இதாதா பழகுறாங்க இரண்டு வாரம் கழிச்சு எங்க வீட்டுக்கு வர சொல்லி அவ வருவாங்க
ஒங்க அக்கா நல்லா இருந்தா செரிதா வேற எது வேண்டா
அதுதா அதுதா
ஹூஹு
அப்புறொ உனக்கு எப்படி வேல எல்லா பரவாலியா சம்பள எல்லா ஏத்தி
எங்கடி இப்பதா இருவதுக்கே வந்திருக்கறே ரெண்டு வருஷங் கழிச்சு
அன் நைட் ஷிஃப்ட் பண்ணா பரவாலடி இருவத்தி நாலுக்கிட்ட கெடக்கிதா ஆனா என்ன ஒடம்புக்கு அது இதுக்கு செலவாவுது
அதுதான்டி ஆஸ்பத்திரிக்கே செலவாயிரும்டி
என்ன பண்றது
ஹூஹ் அதுக்கு இதே பரவால
அதுதா பகல் குட கரெக்ட்டா பதநஞ்சாயிரத் கம்பனி போயிரலான்தான்டி நானு பாத்துருக்கே
ம் சரி அதுதா நா
நம்ம பண்ற கோர்ஸ் எல்லா நம் காலேஜ்லே பண்ணிருக்கணோ டி பண்ணி ஒரு நல்ல இதுக்குட இருக்கனு இப்ப நம்ம யோ
எங்கடி வந்துச்சு நம்ம காலேஜ்ல பண்றக்கு டிடி போய் போய அது ஒரு இப்படி ஒரு காலேஜ் போய் சேந்துட்டோ
என்னதா நம் படிச்சுக்கலா ஏதாச்சோ நம்ம எதுவுமே தெரியாம ஒரு இதா ஜாலியா வந்துட்டோம்
அதுதா என்ன ஒரு ஆட்டம் ஆடணோ அதுக்கெல்லா சேந்துதா இப்ப இப்படி
அப்புறோ என்னடி எல்லாமே அந்த இதுல சம்மிட் பண்ணியாச்சா டி இந்த பேப்பர்ஸ்லா கேட்டுதா
ம்
த நாளைக்கு பண்ற போகணு
சேரி சேரி போய் பண்ணிட்டு வா
அப்பறொ அந்த இது குடித்துட்டாங்களா ஒனக் சர்ட்டிபிகேட்ஸெல்லா காலேஜ்ல இருந்து
அதுதான் நா ஒன்ட்ட கேக்கலான்னு இப்ப வந்தே ஆனா கூப்புடவே இல்லடி
எனக்கு இன்னு கூப்புடவே இல்ல எப்பதா கூப்புடுவாங்களோ வேலைக்கு ஒரு இதாகல கூப்புடவு மாட்டேக்கிறாங்க
அதுதா அந்த சர்டிஃபிகேட் வச்சு எதுவும் பண்ணலானு பாத்தா கூப்புடவும் மாட் டாங்க
சேரி விடு பாத்துக்கலா எப்போ கூப்புடுறாங்களோ கூப்டட்டு
உம் உம்
சும்மா நம்ம சொல்லி என்ன பண்றது
ஓகேக்கா
காலேஜ் பிள்ளைங்க யார் கூடயு பேசுறீயா எதான் கேட்டியா எங்க வேலைக்
எல்லா அவாளுது வேலைய கரெக்டா தாண்டி பாப்பாங்க
சேரி விட் நம்ம எங்க சொல்றது என்ன பண்ற
கேக்தா
நம்ம குரூப்லயு எது போட்ட மாதிரி இல்ல
உம் எதுவும் போடல அதெல்லா படிச்சு முடிச்சோனே முடிஞ்சுச்டி ரெண்டு நாளைக்குதா
இங்க வேற மேனேஜர் வேற வந்துட்டாருடி எல்லாமே அவருக்கு கொடுக்கணும் பண்ணணும்
சேரி நீ இப்ப பேசிட்ருகியே எதுவும் சொல்ல மாட்டாங்களா
இல்லாடி இன்னும் டைம் ஆரம்பிக்கலடி இன்னும் பதினைஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கிட்ட இருக்குது அதுக்குள்ளனா எல்லாருமே பண்ணி வச்ச ஓ இன்னைக்கு வர கேட்பாங்க சர்டிபிகேட் அது குடுக்கல அதுக்கு ஒருத்து வாங்கணும் என்ன பண்றதுனே தெரில டி
என்னாடி பண்ணி தொலைறது இப்படி ஒரு வாழ்க்கை
நைட்டு ஃபுல்லா இன்னிக்கு முளிச்சிருக்கனு நினைச்சாலே கொஞ்சம் சங்கடமா இருக்கு
எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவ காலைல
விடிய காத்தால ஆறரை ஆய்ரும்டி நால்ரைக்கு முடியும்
உம்
நான் இங்கிருந்து போயி இறங்கி போறக்கெல்லாம் ஆரை ஆய்ரும்டி
சேரி சேரி
காலைல எல்லாரும் எந்திரிக்கற நேரத்துல நா துங்கிட்டு இருப்பேன் அதுலேயே யாரு கூடியே பேச்றது பண்றது பயனில்ல அதுதான்
அக்காவும் கல்யாண பண்ணி போயாச்சு தாங்கச்சி ஸ்கூலுக்கு போயிருவா அம்மா அப்பா வேலைக்கு போயிருவாங்க
இல்ல ந அஇதுதான் உங்க வாங்க அப்ப நான்
அதுதான்
அவுங்க வந்து பதல்வி பச்சாலும் சொல்ல நானும் இந்த ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணி ஏத ஒண்ணு இது பண்றேன்
சே ந எதவும் பார்த்த சொல்றேன் உனக்கு பி
இ நாளைக்கு நம்ம இருபதாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு போயிட்டு இருக்கரு
அப்படியே போய் அப்ப போயி்ட்டி நம்ம ஏதோ சேரத்தி நம்ம எதுக்கு பண்றது நமக்கு எதன்னா
அதுதா அதுதா
வீட்டிலே கேக்கறக்கு சங்கட்டம இருக்குது
நீ என்ன பண்றது ஒரு வயசு வரைக்கும் கேட்கலாம் இப்பெல்லாம் கே என்ன பண் றது வேலைக்கு போயிட்டு பேசா ஒரும் சொறமா இருக்கு
உம்
அன்னைக்கு உட இதெல்லாம் நீ அப்டேட் பண்ணன்னனு சொல்லிட்டு இருந்தத அதெல்லாம் பண்ணிட்டியா
ஓ பண்ணிட்ட நீ பண்ணிட்டியா
நா எது பண்றன் அதுக்காக கேட்ட நீ எங்க பண்ண
அதான் நெட்டு்லதான் பண்ணேன்
ஓ பண்ணிருக்கியா சரி அதோட ஏதாவதுச்சரிா அனுப்புது நான் பாார்த்து நான் பண்ணிக்கிறேன் நான் எதுவும் பண்றல
ஓ நான் அதெல்ல எடுத்து வச்சிருக்கறேன் உனக்கு அனுப்புறேன்
சிருப்பரான இப்ப நான் என்ன பண்ணலையோ அதனால தான் கேட்டேன்
செரி செரி நான் அனுப்புறேன் அனுப்புறேன்
நானு போவ
உம்
அப்புறோ அந்த அவனாசில ஒரு பொண்ணு வந்துட்டு இருந்தா நா அவனாசில இருந்து
ஆமா
பேங்குக்கு படிக்கிற அப்படின்னு சொல்ட்டு அந்த
நீ வேற அந்த புள்ளைக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே பொறந்திருச்சு
அப்படியா படிக்கலயா அந்தப் பொண்ணு
படிக்கல படிக்கல அதுக்குள்ள அவுங்க வீட்ல நம்ம கூட படிச்சிட்டுக்கப்பயே பாத்துட்டுதானே இருந்தாங்க
வீட்ல அந்த பொண்ணு என்னமோ முப்பத்தஞ்சாயிரோ நாற்பதாயிரோ கட்டிருக்க ல்லா வேலைக்கு
எல்லா கட்டியிருந்தாங்க மாப்ள நல்லா பெரிய இடமா வரவூ அவுங்க அப்பா வந்து மண்டைய கழுவி பண்ணி வெச்சிட்டாரு
அந்த புள்ளைக்கு ஆசதா சொல்லாம இருக்குது
ம் உஹூ
சேரி என்னமோ நல்லா இருந்தா சேரி
அதுதா ஆஹ் குடிமுந்தா நேத்து இது பண்ணிருந்தா போன் பண்ணியிருந்தா
அதுதா
உம் ரொம்ப பெரிய பொண்ணு மாரி பேசுறா கொழந்தயெல்லா பொறந்ததுனால
அப்போ பேசிட்டுதா இருக்கியா
நா
சேரி நல்லா இருந்தா சேரி
உம்
நல்லா இருந்தா செரிதா
அதுதா அதுதா அவுங்க அண்ணாவு இப்டித்தா சீக்கிரமாவே கல்யாணோ மூய்ச்சிட்டாங்க இவளுக்கு அப்டித்தா போ அவுங்க அப்பா என்னதா பண்ணுவாரோ அப்டி
சேரி விடு அவுங்க அப்பாக்கு அவுங்க அப்பா வேல முடிஞ்சதுன்னு நெனைக்கிறா போல
அதுதா
இவ்ளோ அஸ்திர கல்யாணம் பண்ணி என்னத்த போயி
உம் கூட இருந்த முக்காவாசிக்கு கல்யாணோ பண்ணிருச்சுக என்ன அவசரந்தா தெரிய மாட்டீங்கிது
நீ என்ன இன்னு தூங்கலயா
இல்ல இல்ல தூங்கல சும்மா பாத்துட்டு இந்த
சேரி சேரி அந்த கோர்ஸ் எதாச்சு பாக்கலா உன்ன அனுப்புற நீயு படி ஏனா திப்ப சீரன் கழுத்தச்சான இப்ப எல்லாமே மாறிடுச்சு அது படிச்சாலு நம்ளுக்கு கொஞ்சோ இதா இருக்கு
அதுதா அதுதா பேசாம நாம காலேஜ்லயே அத எடுத்து படிச்சிருக்கலா
அதுதா சேரி வுடு என்ன பண்றது
அதுதா போய் போய் இத எடுத்து படிச்சிட்டோ
சேரி பாத்துக்கலா விடு
சேரி சேரி நீங் போய் வேலயிலா பாரு நா வெக்கிறே
மாச்சு வெக்கறேன்டி
ம்